தோழி
சொல்லுங்க தோழி
நலமா
நலம் தோழி நீங்க நலமா
நலம்
ஓகே நம்ம தலைப்புக்
ஆ போலாமே தோழி நம்மோ இந்த பள்ளி பருவத்துல வந்து நம்மோ இந்த டூர் கூட்டிட்டு போனாங்கல்ல அத பத்தி கொஞ்ச சொல்றீங்களா
வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சோ அதுனால வந்து அந்த சிக்ஸ்த்து படிக்கும்போது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக் கும்போதெல்லா நம்மள எங்கயுமே விட்டது இல்ல அந்த பதுனோராவது வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக் க்கும் போதுதா ரொம்ப அடம்புடிச்சு வீட்ல சாப்டாம இருந்து கண்டிப்பா நா எந்த ஊருக் போனாலு எங்க டூர் கூட்டிட்டு போனாலு போயே ஆகணுனு வந்து கட்டாயப்படுத்தி போனே சோ அந்த மத்த டைம்ல எங் ங்க ஸ்கூல்ல வந்து பக்கத்துல மது அ பக்கத்துல வந்து இதுதா இருக்கு அந்த தீம் பார்க் இருக்கு சோ அந்த தீம் பார்க்க தா வந்து அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க அந்த ஸ்கூல் பள்ளி சுற்றுலானாலே அங்கதா மெயினா இருக்கு சோ அந்த எடத்துக்கு போணுன் எனக்கு ரொம்ப ஆச பட் ஆனா அந்தவ் அந்த ஒரு வர்ஷங் கூட அங்க கூட்டிட் போன ஒரு வர்ஷங் கூட எங்க அப்பா விடவே இல்ல அதனால சேரின் சொல்லிட்டு பதுனோராவது வகுப் ஆமா போக அனுமதிக்கவே இல்ல அப்றோ பதினோராது வகுப்புதா அடம்புடி ச்சு வந்து இதுக்கு போனே பழனி போனே சோ பழனி போ அதுல வந்து ரொம்ப ஸ் சந்தோஷமா இருந்துச்சு பழனி மூணாறு அந்த பக்கத்துல உள்ள அந்த எடோ எல்லா பாக்க போனோ அப்போ அந்தப் பா ஃப்ரெண்ட்ஸ்ஸோட அந்த தோழிகளோட ஃபஸ்ட் டைம் போனது பசங்களோட அதாது த காம்பு நைட்டு ஃபுல்லா வண்டில ட்ராவல் பண்ணது அதுக்கப்பறோ அங்க போய் அங்கப் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அங்க நடந்தது அங்க ஃபோட்டோ எடுத்தது சோ அதெல்லாமே வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுகள் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எப்பருந்து சுட்டுக்லா
நா வந்து அ ஒங்கள மாரிதா ஒரு எட் எட்டாவது படிக்கும்போது வண்டர்லாவுக்கு போயிருக்கே எங்க வீட்லியு வந்து அனுப் அனுப்ப மாட்டாங்க அம்மா வந்து அனுமதிப்பாங்க அப்பா வந்து அனுப்ப மாட்டாங்க கொஞ்சோ பயோ ஏனா எங்க போனாலு பசங்க அவங்க கூட வந்து நம்ம போயிட்டா பிரச்சன இல்ல நா அவுங்க இல்லாம நம்ம வந்து அ ஸ்கூல்லருந்து போறனால வந்து ரொம்ப பயப்படுவாங்க அதே மாரி தண்ணி உள்ள எடத்துங்குளுக்கு வந்து அனுமதிக்கவே மாட்டாங்க எப்
கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு பயோ இருக்குல
ம் தண்ணில போயி எப்டி நம்ம வெள்ளாடுவோமோ இது பண்ணுவோமோ அப்டின்ற மாரி
கண்டிப்பா நம்ம படிக்கற காலத்துல அந்த ரொம்ப பயோ இருந்துச்சுல்ல இப்டி போ கூடாது இது பண்ண கூடாது அப்டின்னு இப்போ உள்ள பசங்க வந்து கண்டிப்பா எந்த எடனாலு நா போயே ஆவே அப்டின் அடம் புடுச்சு போயிர்றாங்க ஆமா நம்ம வேணான் சொன்னாலு அதுக் கேக்குறதுல்ல அப்புல்லா கெடையாது என்னோட ஃப்ரெண்டு வரா நா கண்டிப் இப்ப போயே ஆகுணு அப்டின் சொல்லி ப்ப இப்புள்ள போயிருதுங்க நம்மதா வந்து பயந்துகிட்டே இருந்தோ இப்ப எங்கனாலு பசங்க தைரியமா போயிர்ராங்க நம்ளாலதா செரி போ முடில செரி பசங்களாது போயிட்டு வரட்டு அப்டின் சொல்லி நம்லு அனுமதி குடுக் க்க தான செய்றோ செரி நம்மளதா நம்ம ஹலோ தோழி கேக்கு தா தோழி ஹலோ ஹலோ தோழி கேக்குதா
ஆனாலு நம்மளோடய இது மாதிரி அவுங்க வந்து நெனைக்க மாட்ட கறாங்க எங்கினாலு வெளி ஊர் களுக்கு வந்து இப்போ நெறய எடத்துல வந்து ஆ காலேஜ்லியு செரி ஸ்கூல்லியு செரி அவங்கவங்க வந்து வெளிய ஊரு தா கூட்டு போறாங்க அது
ம்மா
இங்க பக்கத்துல உள்ள எடத்துங்களுக்கு இங் கிமே சுற்றுலா கூட்டு போறதில்ல
ஆமா கண்டிப்பா ஒன்னு வந்து எதோ வரலாற்று சிறப்பு மிக்க எடமாருக்கு அப்டி இல்லனா வந்து அவுங்க கல் கல்வி அத ப்ப இது சம்ப ப அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட எடமாருக்கு சோ அந்த மாரிங்கபோது போது எப்பியுமே வந் வந்து வெளியூருங்களுக்கு தா கூட்டிட் போறாங்க சுற்றுலானாலே அது வெளியூறுந்
வெளி ஊரு தா
அதுனால வந்து எங்க கூட்டிட் போனாலு வந்து நாங்களு போவோ கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டு வரா எத்த எல்லாரு மிஸ் எல்லாரு போறாங்க க மேடம் எல்லாரு போறாங்க சோ நா கண்டிப்பா போயே ஆவே இப்போ உள்ள புள்ளைங்க அடம் புடுச்சு போயிருதுங்க நா நம்மல்லா அப்பல்லா அப்டி சொன்னாலு அதெல்லா முடியாது வேணானா வேணா அவ்ளதா அப்டின் சொல்லி
நம்மளுக்கு அதெல்லா வந்து பெரிய விஷ்யமாருந்துச்சு இப்ப உள்ளவுங்களுக் இப்ப வந்து அது ஒரு பெரிய விஷ்யமே கெடயாது
ம் அப்பலாங் காட்டி ங் கண்டிப்பா நீங்க வேணான் சொன்னா நாங்க கேக்க மாட் டோ கண்டிப்பா போவோ நாங்க அதெல்லா பேரு அப்டின் சொல்லி பள்ளி பிள்ளைங்க அடம்பிடிச்சு போய்ரு
நம்ம படிக்கும் போது வந்து தோழி அ ஒரு கிளாஸ் ல வந்து ஒரு பத்து மாணவர்கள் போறதே ரொம்ப அ திகமாருந்ச்சு பத்துலருந்து பதினஞ்சு மாண
அதுவு ரொம்ப கம்பல் பண்ணி பிள்ளைங்க இது பண்ணாதா வி பேரண்ஸ்ட்ட வந்து வ லெட்டர் வாய்ன்டு வரணு லெட்டர் வாயின் வந்து ஓகேன் அவுங்க சொன்னா மட்டுந்தா வந்து நம்மள அளவ் பண்ணுவாங்க இப்ப வந்து எல்லா நேம் குடுத்து டு வந்து நேம் குடுத்துட்டாங்க ஃபுட்டு சொல்லிட்டாங்க அக்கமடேஷன் சொல்லிட்டாங்க அதனால் நா கண்டிப் இப்ப போயே ஆவே அப்டின் சொல்லி இப்ப அட முடுச்சுட்ருக்காய்க
நீங்க ஒ டெல்லிக்கு போய்ருக்கீங்களா தோழி
இல்ல தோழி நா நாக் சைட் அந்த தைத் நா போனதில்ல நா போனதெல்லாமே இந்த பக்கொந்தா கன்யாகுமரி
ஆ கன்யாகுமாரில வந்து இந்த காலைல சூரியன் உதைப்பு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அத வந் அதுதான அங்க ரொம்ப விசேஷமே அந்த சூரியன் உதிக்கிறது சூரியன் மறயிறது அந்த முக்கடற்கள் அந்த சங்கமிக்கிற எடொ திருவள்ளுவர் கோட் தோ சோ அந்த மாரி எடொலா வந்து இந்தமுமே கண்டிப்பா போயிருக்கேஸ்டு போயிருக்கே தோழி சோ இன்னுமே வந்து அது வந்து ரொம்ப பிரபலமாருக்கு பாருங்க இன்னு ய நம் நம்ம சின்ன பிள்ளையாருக்கும்போது போயிருக்கோ இப்ப நம்ம பசங்க
எடத்துலருந்து வர்றாங்க பாக்கறதுக்காக ஆனா அந்த பயற்சி போறதுக்காக எத்தன ஒரு மாஹானி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்து கொண்டு அதுக்கப்பற போ வேண்டியதாருக்
ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப கூட்ட நெட்சலாருக் டு வள்ளுவர் கோட்டமாருக்கட்டு அங்குட்டு உள்ள போய் பாக்குறதாருக்கட்டு எல்லா எட மே வந்து அந்த சூரியன்ன சூரியன் உதிக்கிறத பாக்றதுக்லா வந்து அந்த கரெக்டா அந்த அஞ்சு மணிக்கு சூரியன் உதிக்றது அதுக் முன்னாடி ஆனவ் அங்க போய் கிதுர்ல போய் நிக்கணு
எல்லாரு வந்து ரெண் மூணு மணிக்கி ரெண்ர மணிக்கெல்லா வந்து கந் த்து கடக்குறவுங்க நறய பேருக்காங்க
காமா தோழி கண்டிப்பா நம்மதா கொஞ்சொ லேட்டா போயிருவோ இல்ல நாங்க நாங்க நா அப்பாவுத அப்பா நா கூட ஒரு தர்வ பேர்க்கே அப்பற டாங்க அப்பா கூட ரெண்டு மூணு தரவ போயிர்க்கே இங்கிட்டு பிள்ளைங்களோட ஒர் தடவ போனே சோ அதல்லா வந்து எப்ப போனாலுமே நம் மைனாஸ் சலிக்காம பாக்கறது ஒரு இது அதிசயொ கண்டிப்பா எப்பயுமே வந் ஆ போயிருக் கென் தோழி குற்றாலத்ல எல்லா அருவிலையு குளிச்சது
குளச்சிருக்கீங்க
அதல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாருக்கு நமக்கு அந்த ஃபால்ஸ்னாலே ரொம்ப பிடிக்குல்ல
கண்டிப்பா அருவிலோ குளிக்கனா அதுல வர்ற தண்ணிகள் வந்து அவ்ளோ ஒரு இனிப்பாவு ரொம்ப ஒரு தண்ணி ஆ தண்ணி நல்லா ஜில்லுனு ரைஸ் மாதுரியு ரொம்ப நல்லாருக்கு
நாமா தோழி தர்க்கையுமே சீசன் ஆரம்ச்சு ஆமா துவா வர்ரதுல மேலர்ந்து அதுவா வர் ட்றது நம்பளா செயற்கையா எதுமே செய்யாம இப்ப வேல இதுலலா பாத்தினா தீம்பார்க்லா பாத் திங்கனா வந்து அவுங்களா செயற்கியா ஒன்னு உண்டு பண்ணுவாங்க அது அஸ்ட ரெடிமேடா செஞ்ச வெச்சிருப்பாங்க அதுல நம்ம போய் எசே என்ஜாய் பண்ற மாரி இருக் உம் பட்னா இது அப்டி கடையாதுல அதுவா மேலருந்து வந்து அதுவா ஒரு ஃப்ளோல வந்து அதுவா ஓட்றதுல்லியா ஒ அதல்லாமே எப்பயுமே ஸ்பெஷல் தா அந்த அருவில குளிக்கிறதுனாலே அது வந் து எனகு ரொம்ப பிடிக்கு கண்டிப்பா ஆமா பாபநாசொ இதல்லா வந்து மறக்க முடியாதது எப்போ அத்த அருவியல அத
ஆனா பாவநாசத்துல போயி புள்ளைங்ளோட குளிக்கிறது ரொம் ஒரு பத்திரமா குளிக் குளிக்கனும்ங்க அது வந்து கொஞ்சசொ பயமா இருக்கு போங்க குளிக்கும் போது பிள்ளைங்கள அவங்க வந்து வந்து தண்ணியை எப்போ துறந்து விடுவாங்க கண்ட்ரோல் இல்லாம அந்த மாதிரி இதாக இருக்கும்
நாங்க போயிருந்தப்பயே தண்ணி கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ப்ளோ அதிகமான மாதிரி இருந்துச்சு
அதான் அதான் ஆனா அங்க வந்து ஒரு அலா்ட் இருக்குமா அந்த டைம் எச்சரிக் வைக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் இது பண்ணிடலாம் நிறைய இது வந்து அங்கே இதாகிருக்கு சோ அது அதனால தான் வந்து மணிமுத்தார் பாவநாசம் மற்றும் கொஞ்ச கொஞ்ச இதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
ஆமா கண்டிப்பா நம்ம நார்மலாவே பொதுவாவே நம்ம அறிவிக்கு போறோம் அப்படின்னாலே ரொம்ப பத்திரமாதான் இருக்க வேண்டியருக்கு இதா இருக்கு அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போனோம்னா அவங்க திடீர்னு குதிப்பாங்க இது பண்ணுவாங்க மூஞ்சி ஆட்டுவாங்க தலைய ஆட்டுவாங்க ஆஹ் அந் விளையாட்டுத்தனமா இருக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியாதா இருக் திடிர் கீழ விழுந்துருவங்களோ இது பண்ணிவாங்களோ பயமே பயம் இருந்துட்டே இருப்ப அவங்க குளிச்சுட்டு வெளில போற வரைக்கு நமக்கு நிம்மதி இருக்காது அவங்க குளிச்சுட்டு வெளில போனதுக்கு அப்பு அப்பறம் தான் நம்ம ரிலாக்ஸா நிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம ஒரு பயத்திலயே பதட்டத்திலே வச்சிருக்
ஆமா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க
ம் அந்த விளையாட்டுத்தனம் அந்த ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க நம்மதான் ரொம்ப கவனமா இருந்து அவங்கள குளிக்க வச்சு அவங்கள நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ண வச்சு திரும்ப கொண்டு போ வெள்ள விட்டுட்டு தான் நம திரும்ப என்ஜாய்
பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு பொறுமை இருக்காது நீங்க மட்டும் இது பண்றீங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து பண்றோம் அப்டீனுவாங்க
கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வாங்கடானு கூட கேட்க மாட்டங்க இல்ல இல்ல பரவாயில்ல நாங்க டய்டாவே இல்ல நாங்க திரும்ப வரோம் திரும்ப வரோம் அப்படின்னுவாங்க அது இந்த தேக்கடி குமளி இதெல்லல்லாம் வந்து நடந்து போனும் சுருளில தான் சுருளில எல்லாம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் உள்ள பால்ஸ் இருக்கு இருக்கு வெளியில இருந்து நடந்து போய் அதுக்கப்புறம் குளிக்கணு அந்த ஆமா உள்ள நடந்து வண்டியெல்லாம் கொண்டுட்டு போக முடியாது வெளியிலேயே வச்சு நடந்துதான் போணும் அதுக்குள்ள நடந்து போய் அந்த பால்ஸ்ல குளிக்கணும் குளிச்சிட்டு திரும்ப படில இறங்கி போ காட்டுக்குள்ளே வெளியில வர மாதிரி இருக்கும் சோ அது வந்து அது ஒரு திரில்லிங்கா இருக்கு சுத்தி ரெண்டு பக்கமும் ஏதாது இருக்கும் வெளிச்சமா இருக்கும்போதுதான் போக முடியும் அது ஒரு வித்தியாசமான எக்ஸ் பீரியன்ஸ் நீங்க போயிருக்கீங்களா சுருளி
இல்ல சுருளி நான் போனது இல்ல தோழி ந மணிமுத்தாறு பாவநாசம் கொட் ற்றறாலம் இங்கே தான் போயிருக்கண்ணா
அங்கேயுமே தண்ணி நல்லா போர்ஸாக விழுகு நல்லா குளிக்கிற மாதிரி இருக்கும் மேலே ஏரி உட்காந்து இது பண்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு
முயற்சி செய்வோம் போறதுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அந்த அறிவினாலே ஒரு சந்தோஷம்
பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ போறாங்க கடலுக்கும் போற றாங்க அங்க போனாலும் அது உப்பு தண்ணி அது அவ்வளோவா வந்து இதா இருக்க மாட்டேங்குது ஏன்னா அதனால பிள்ளைங்க வந்து இதுல வந்து அருவிகள்ல குளிக்கும் போது ரொம்ப விரும்புறாங்க
ஆமா அது கடல் தண்ணியை விட வந்து மத்த தோ இதுல குளிக்ககும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு
என்னைக்கு இது
ஆ நான் நேரம் முடிஞ்சுச்ச தோழி நன்றி நன்றி நன்றி நன்றி தோழி நன்